ஹலோ ஹ ஆ குட் மார்னிங் ப்ரோ சொல்லுங்க
என்ன ப்ரோ பண்றீங்க
தோ சாப்ட்டிருக்க ப்ரோ பலாபலோ சாப்ட்டு இருக்கே
சேரி சேரி நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல நல்லாருக்காங்ளா
நல்லா இருக்காங்க ப்ரோ உங்க வீட்ல நல்லா இருக்காங்ளா எல்லாரு
எல்லாரு நல்லாருக்காங்க பாரோ அப்றோ நீங்க சண்டே என்ன ப்ளான் சண்டே என்ன ப்ளான் ப்ரோ
சண்டே வாப்ரோ சண்டே எனா ப்ளான்னா வந்து கால்ல தூங்கி எழுந்துட்டு டீ குடிச்ட்டு ப்ரசப் ஆயிட்டு சாப்ட்டு நல்லா ஏதாச்சு ஒரு மூவி பாக்கலானு ஒரு ப்ளான் அப்றோ வந்து கிரிக்கெட் சொல்லிட்டு ஒரு ப்ளான்
சேரி சேரி மூவி என்ன மாரி மூவி பாப்பீங்க
ஆனா ப்ரோ மூவி வந்து ஒரு மாரினா த்ரில்லிங்கா இருந்தா பாப்போ புடி புடிக்கு
செரி செரி அப்ப அப்புறோ தேட்டருக்கு எல்லா போற பழக்க இருக்க ப்ரோ ம் சேர் செரி ரீசென்டா பாத்த மூவி ப்ரோ
ரீசன்ட்ட டேட்ல என்ன போய் பாத்தனா கருப்பு பாத்த நெனைக்கிற ஆமா
ஆ சேர் செரிங்க ப்ரோ
நீங்க போவீங்ளா ப்ரோ மூவிலா
ஆ போவ ப்ரோ நானு ரீசண்டா அந்த மூவி தா பாத்த ப்ரோ
ஆ புரித்
சேர் ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ ஏ நா எதிர்பாத்த அளவுக்கு இல்ல
ஓ
இருந்தாலு சூரியக்காக பாக்லா ப்ரோ நீங்க உங்களுக் ஓக்கேவா எப்டி இருந்தது
ஓகே கொஞ்சோ நல்லா வைபான்ச்
ம் அதா அதா ப்ரோ
கொஞ்சோ அந்ந மியூசிக்கு சாங்கு கொஞ்சோ நல்லா இருந்துச்சு
அதா ப்ரோ நாங்க கொஞ்ச பாத்தீங்கன்னா மூவி ரிலீஸ் ஆகி கொஞ்ச லேட்டா தா போனோ ஆனா அதுக்குள்ள தம்பி அவுங்க ஃப்ரெண்ட் எல்லா போய் பாட்டு வந்து படோ எப்டின்னா ஓவர பில்டப் பண்ணி விட்டாங்க நம்ம ஏ எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஆயிருச்சு அதா அதா
படோ நல்லா இருக்காது அப்டியே நார்மலா போனும் முனா கர்ட்டா இருக்கு
அ எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்தோம்மா அது வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னாங்க செரி பாக்லாம் போய் பாத்தோ கொஞ்சோ அவ்ளோ இது இல்லாம ஆயிருச்சு ப்ரோ எக்ஸ்பக்டேஷனோட போனதுக்கு அது கொஞ்சோ ஒர்த்து இல்லாத மாரி ஆயிர்ச்சு
ஓகே ஆச்சு ப்ரோ
ம்
நீங்க என்ன ப்ரோ பண்றீங்க இப்போ
நா என்ன ப்ரோ இத சாப்ட்ட இப்பதா கொஞ்ச நேர சாப்ட்ட சும்மாதா ப்ரோ உக்கான்ட்ருக்கே
அப்போ வீட்ல இருக்காங்ளா எல்லாரு
ஆ எல்லாரு இருக்காங்கமா அப்பா வே வேலைக் போயிட்டாங்க ப்ரோ அம்மா இருக்காங்க நானு உக்கான்ட்ருக்கே ப்ரோ தம்பி ஊருக் போய்ர்க்காரு அதா ப்ரோ ஆமா ப்ரோ வெளிய போயிருக்காங்க தம்பி ஊருக் போய்ருக்காரு வந்தோனே இப்ப நானு அவுரு வெளிய போம் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ம் சேர் செரிங் ப்ரோ அப்புறமா உங்க வீட்ல என்ன பண்றாங்க
எங்க வீட்லயா ப்ரோ எல்லா டிவி பாத்துட்ருக்காங்க ப்ரோ
சேர் செரிங்
நம்ம ஜாலியா உக்கான்ட்டு
ஆ சேர் செரிங் ப்ரோ ஏ ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கியு வெளிய போலையா ப்ரோ ஈவ்னிங் தா போவீங்ளா
ஆமாமா ப்ரோ ஈவ்னிங் தா போவ இப்போ கொஞ்சோ வெயில் ஒ ஃப்ரெண்ட்ஸ் கூட தா இருப்போ எப்பமே இங்க வெளில பட்டு இப்போ கொஞ்ச வெயிலா இருக்கனால கொஞ்சோ யாரு வெளிய வர்ல வந்துரோ
ஓ சேர் செரிங்
ம்
அப்பறமா நீங்க ட்ரிப் இல்ல ப்ரோ நானு அதா ப்ரோ இனிமேல்தா ப்ரோ போணு ம் நீங்க வெளிய இல்ல ட்ரிப்பல்லா போயிருக்கீங்களானு கேக்குறதா கேட்டே
ஆ அதல்லா நெறைய போய்ருக்கோ
ம் சேர் சேர் அப்டி எங்கயா ப்ரோ போயிருக்கீங்க
பேங்ளூர் டூ டைம்ஸ் ஊட்டி கொடைக்கானல் கேரளா அந்த மாரி போய்ருக்கே நீங்க போயிருக்கீங்களா எங்க போயிருக்கீங்க
நானு அதே தா ப்ரோ ஊட்டி கொடைக்கானலு கேரளா போயிருக்கே பக்கத்துல தான கேரளா அதுனால போயிருக்கே
ம் பக்கத்துலதா ஊட்டி அது போயிருப்பீங்க பக்கத்துல கொடைக்கானல்
ஆமா ப்ரோ அதுக்கப்பறோ இந் மைலு வேளாங்கண்ணி தஞ்சாவூரு மதுர
ஓகே ஓகே
ஆ திருச்சி இந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கு போயிருக்கே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ எப்டி உட்ரு எப்டி வேன்ல போவிங்களா இல்ல ட்ரெய்ன்ல போவிங்க
இல்ல கார்ல தா ப்ரோ
ஓகே ஃபிரண்ஸோட போனிங்களா இல்ல
ஆ ஃப்ரண்ட்ஸு ஃபேமிலியோட அதிகமா எங்கயு போ போமாட்டே ப்ரோ இங்க ஃப்ரண்ட்ஸ் கூட தா ப்ரோ போவே அதி
ஓகே ஓகே எப்ப ப்ரோ போனிங்க கேரளா லாஸ்ட்டா
லாஸ்ட்டா இங்க பக்கந் தான ப்ரோ இருக்கு அதுனால இங்க என்ன ஒரு ஒன் மந்த்தா ப்ரோ ஆச்சு
ஓ ஓகே ஓகே ப்ரோ
ம் ஏனா ஃபிரண் இங்க மூணாறு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ம் ஆ அடுத்து வயநாடு அந்த மாரி போலான்
நாங்க மூணாறு வாகமான் பற்களா போனோ டூ வீக் முன்னாடி தா ப்ரோ போணோ
ஓ சேர் சேரிங் ப்ரோ
நல்லாதா இந்துச்சு கரக்டா மான்சூன் ஸ்டாட் ஆகும் போது போனமா கிளைமேட் கொஞ்ச சா நல்லாருந்துச்சு ம் நீங்க போம்போது எப்டி ப்ரோ தண்ணிலா இந்துச்சா இல்ல வறண்டு
ஆ இருந்துச்சு ப்ரோ நாங்க போறபலா இருந்தது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸு இங்க கேரளாலயே ஆளுக இருக்காங்களா செரி அவுங்க அவுங்கள பாக்கறக்காவே போ மெயினா போயிட்டு வரது
ஓ எவ்ளோ ப்ரோ பஜ்ஜட் போட்டு பிளான் பண்ணுவீங்க நீங்க
நாங்களா ப்ரோ
ம் எத்தன்னாளு அந்த மாரி கேக்குறே
ப த்ரீ டேஸ் ப்ரோ நாங்க போனது ஆ த்ரீ டேஸு பஜ்ஜட் வந்து பாத்தீங்கனா ஒரு ஆளுக்கு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாரி தா ம் நீங்களா ப்ரோ
நாங்க வந்து ஆ ஃபைவ் டேஸ் போனோ சிக்ஸ் டேஸ்
சேரிங்க சேர் சேரிங் ப்ரோ
நாங்க இந்த சைடல்லா வந்தோ ப்ரோ இந்த மலப்பாடு பீச் தெரிமா
ஆ தெரியு ப்ரோ
ஆ சூரியா மூவி சிங்க மூவியத்தா எத்தாங்க அந்த சர்ச்லா போனோ க அப்றோ ந கன்யாகுமரி போனோ
செரிங்க ப்ரோ
ஏனா எல்லாமே இப்போ நாங்க மூணாறு போயிட்டு ஒர்கர்லா வந்து எல்லாமே எறங்கற வழில்ல அது கீழ வந்துட்டு தா மேல போவோ சோ அப்டியே பாத்துட்டு போயிலா அப்டின்னு சொல்ட்டு கன்னியாகுமரி சைட்டு சன்ரைஸ் பாத்துட்டு அப்டியே போம் போது அந்த மணப்பாடு பீச்சு போயிட்டு அப்றோ அங்கந்து திருச்செந்தூர் பக்கதுலியா திருச்செந்தூர் போயிட்டு அப்டே போறவழில என்னென்ன இருக்கு அப்டியே பாத்துட்டே வந்தோ அ மதுர வந்தோ மதுரை வரும்போது வந்து பத்து மணி ஆயிச்சு அனாலதா கோவில் மூடிட்டு இருப்பாங்கன் சொல்ட்டு நாங்க நித்தல அப்டியே வீட்டுக்குவண்டோ நீங்க போறீங்களா மதுர மீனாச்சம்மன் கோவில்
இல்ல ப்ரோ நானு அதே மாரிதா போனோ போனப்ப பாத்தீங்கன்னா கார்ல தா போனோமா அப்ப அந்த ரோட் வழியே கிளாஸ் கிராஸ் பண்ணி போனா அப்றோ இல்லடா இங்க பாத்துட்டு போலாடா இல்லனா இல்லடா நம்ம போற வழி நாங்க வந்து வேற பக்கொ இந்த வேளாங்கண்ணி போறக்கு தா ப்ரோ போயிட்டு இருந்தோ கிராஸ் பண்ணி பேசாம இல்ல நமக்கு லேட்டாயிரு வா போலா அப்டினு வரும்போ பாத்துக்கலா சொன்னா வரும்போ மழையா இருந்தனால அப்டி பாக்கம வந்டோ ப்ரோ
அப்டியே வந்ட்டீங்களா
ஆமா ப்ரோ ம் நீங்க போனதுல எது ப்ரோ உங்களுக்கு கிளைமேட்டு இது பிளேஸ் இதெல்லா ரொம்ப புடிச்சதுனா எந்த பிளேஸ் சொல்விங்க
எது நல்லா இந்துச்சுன்னு சொன்னா இது நல்லாந்ச்சு ப்ரோ பெங்களூர்ல ஒண்டர்லா நல்லா இருந்ச்சு
ஓ செரி செரி ப்ரோ
இப்ப நீங்க போயிக்கிங்களா ஒண்டர்லா போயிருக்கீங்களா
இல்ல இல்ல ப்ரோ
பிளாக் தண்டர் போயிருப்பீங்க நெனைக்கிறே ஆ பக்கத்துல இருக்குறனால போயிருப்பிங்க ம் மூணார் ஆ வாகமா கொஞ்ச நல்லா இருந்துச்சு ப்ரோ கிளைமேட்
ஓ சேரிங்க நீங்க எப்டி ஃப்ரெண்ட்ஸா போவிங்க ஃபேமிலியா போவீங்களா
இல்ல ஃப்ரண்ட்ஸா தா போவோ ப்ரோ ஃபேமிலியாவ்ளா போமாட்டோ
செரி செரி ப்ரோ ம் சேரி செரி
பசங்க கூடுதா வேன்ல போனோ
என்னது வேன்லயா ஓ சேரி செரிங்க ப்ரோ எத்த நாளு ஃபை டேஸ்ஸா
சிக்ஸ் டேஸ்ஸு மொத்த டோட்டலா செவன் டேஸ் ப்ரோ
ஓ சேரி செரிங்க ப்ரோ
ம் ப பர்சன் வந்து டென் தௌசண் கிட்ட வந்துச்சு ப்ரோ
எ ப்ரோ பட்ஜெட்டு ஒரு ஆளுக்கு எவ்ளோ
ஆமா ஆமா ஒரு ஆளுக்கு
செரி செரி ப்ரோ பரவால்ல இப்ப எத்தன பேரு ப்ரோ போயிருப்பீங்க இப்டி
டொண்டி ஒன் சீட்டு ப்ரோ டு நைன்டின் மேம்பர்ஸ் போனோ
ஓ சேரி செரி பரவால்ல என்ஜாய் பண்ட்டுன் ஆ வந்திருப்பீங்க
ஆமா ப் நல்லாதா இருந்துச்சு
ஆ
வந்து இந்த டைம் போனதுனால வந்து கொஞ்சொ நல்லா இருந்துச்சு போன டைம் வந்து கேரளா தா போனோ போன டைமு ஆ ரெட் அலர்ட்டு அங்க
ஆமா ஆமா
ஆனா வந்ட்டு நாங்க அப்டே சைட்டா கொடைக்கானல் போயிட்டோ அங்கந்து
ஓ செரி செரி நம்ம இது காலேஜ் ப்ரெண்ஸ் சோடவா இல்ல ஒ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஓ சேரி சேரி பரவால்ல பரவால்ல ப்ரோ
காலேஜ் பசங்க வந்து அவ்ளோவா செட் ஆவ மாட்டாங்க நம்மளுக்கு
சேரி சேரி ஒகே ஏனா நிறைய பேத்துக்கு காலேஜ் பசங்க செட்டா போவாங்க
ஐ வி எல்லா போவாங்ளா
ஆமா ப்ரோ
அதா சில பேர் போவாங்க
செரி செரிங்கா ப்ரோ ஆனா நீங்க இங்க ஏரிய பசங்களோட தா போயிருக்கீங்க
ஆமா எல்லா டைமு ஏரியா பசங்க கூடதா ஒரு டைம் மட்டு காலேஜ பசங் கூடபோன ஃபஸ்ட் இயர்ல
சேரி சேரிங் ப்ரோ
ம் நீங்க போயிருக்கிங்ளா காலேஜ் படிக்குபோது ஓகே ஓகே பக்கத்துலே தான உங்களுக்கு எல்லாமே
ஆமா ப்ரோ அத்தர் ஊட்டியு பக்கோதா அ ஊட்டியே பக்கோ ஊட்டி தா பஸ்ட்டு பக்கோ அப்றோ இந்த சைடு வால் பாற ஆ கொடக்கானலு இதல்லா பக்கம் தா ப்ரோ
ஓகே ஓகே இப்ப நீங்க கொடைக்கானல் போனோம்னா எந்த சைடு ப்ரோ தேனிக போயிட்டு போவீங்ளா
இல்ல எங்க ப்ரோ
இப்போ கொடைக்கானல் போனுனா இல்ல தேனி போயிட்டு போவீங்ளா இல்ல திண்டுக்கல் போயிட்டு போவீங்ளா
திண்டுக்கல் தா ப்ரோ இங்கேயே தா ப்ரோ பழனி போவோ பழனி போயிட்டு திண்டுக்கல் வழியா போய் திரும்பிரரு அந்த வழியா திரும்பிருவ ப்ரோ
ம் வரும்போது அ
வரும்போது அதே மாரியே அ வந்துருவ ப்ரோ ஏனா ஆ எங்க போனாலுமே நம்ம ஸ்டெய்ட்டா பழனி இந்த மாரி ஏதாவது கோயில் போயிட்டு தா ப்ரோ வறது அதுனால கரெக்ட்டா பழனி போயிட்டு அட்டன் ஆகிட்டு அதுக்கு அப்றோதா போறது
ஓகே ஓகே நீங்க இந்த ஆறுபடைக்கு போயிருங்ளா ப்ரோ
ஆறுபடைக்காங் ப்ரோ
ஆ முருகர் கோயில் ஆர்
இல்ல இல்ல நீங்க போய்ருக்கிங்லா ப்ரோ
இல்ல ஆறுபடைன் சொல்ட்டு ட்ரிப்ல ஆனா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போய்ருக்கா
அதா அதா ஆ அதா ப்ரோ நா ஒரு மூண் நாலு இதுக்கு போய்ருக்கே ஆனா புஃல்லா ஆறு இதுக்குமே
ஆ ஆமா ஆமா நானு போனதில்லை இப்போ ஐயப்பா கோயில்க்கு போ முதலே போய்டலா ஈசியா
எங்கயா ப்ரோ
ஐயப்ப கோயில் ட்ரிப் ஆமா ட்ரிப் அங்க டூர் போபோது போய்ட்லா
ஆமா ஆமா ப்ரோ அந்தமாரி போனாங்கனா போய்க்கலா ப்ரோ
ஆமா ஏனா அது ஒரு டென் டேஸ் போவாங்க ட்ரிப்பு
சேர் சேரிங் ப்ரோ
ம் நீங்க போய்க்கீங்ளா ஐயப்ப ஐயப்ப கோயில்
இல்லையேங் ப்ரோ அ இது நா மாலையெல்லா எதுவு போட்றது இல்ல நீங்க சும்மா போவீங்ளா இல்ல மால போட் டு போவிங்ளா
நா மால போட்த்தா போவோ
இல்ல இல்லேங் ப்ரோ நா மால இன்னு போட்டது இல்ல
இன்னாங் ப்ரோ
இல்ல ப்ரோ வீட்ல அல்லோவ்டு இல்ல சேர் வேணாண் நாங்க சொல்லி அது போட்றது இல்ல ப்ரோ இனிமேல் தா எதா ஐடியா இருக்கு ப்ரோ போட்றதுக்
இல்ல ப்ரோ நா போனதே இல்ல
ஆ ஆ சேர் சேரி இல்ல ப்ரோ இங்க எல்லாருமே எப்டின்னா இங் என் குரூப்லே நெறய பேரு ஒரு அறுவது எழுவ பேரு இருக்காங்க குரூப்ல அவங்க எழுவது பேத்துல எப்டியு ஒரு முப்பது நாப்பது பேரு ஆ எப்டியு வருஷோ வருஷோ போறவங்க தா ப்ரோ இருக்காங்க
ஓகே ஓகே தா
போலா ப்ரோ
செரி ப்ரோ நா கட் பண்ட்டு கால் பண்ற
ஆ செரி ஓகே